தோழி ஆ வணக்கோ தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நான் நல்லாருக்கேன் தோழி என்ன சாப்ட்டீங்க
நா வெறும் பாலு கேக்கு ரஸ்க்கு இதுதா சாப்ட்டே தோழி
ம் டைம் ஆவுது டைம் ஆவே இன்னு சாப்பில்லையா
இல்ல தோழி ல ஏந்தது லேட்டு அதனால டிஃபன் செய்ல அதனாலே அ கண்ணவரு இதே கேக் ரஸ்க்கு சாப்டுட்டாரு ஆனா அவ கடைல போய் சாப்ட்டுக்ற மா மத்ய உண வு நீங்ளு சாப்ட்டுக்கோங்க அப்டினாரு சரி அதனால வீட்ல பாலு மட்டு வச்சு கேக்கு ரஸ்க்கு சாப்டுட்டோ தோழி
சரிங்க தோழி மதியத்துக்கு என்ன உணவு செய்யப்போறீங்க
மதியத்னுதுக்கு இப்ப கறி எடுத்து வச்சிருக்கே ஃபீரீசர்லந்து அ கறி குழும்பு ஏதாவது வச்சிர்லா
ம் ம்
பிளான் பண்ணிருக்கே தோழி
ம் கறி குழம்பு என்ன சிக்கனா மட்டனா தோழி
மட்டன் மட்டன் தோழி
ம் மட்டன் எப்டி கொழம்பு வைக்கறீங்களா அது எப்டி வக்கணும்னு சொல் செய்ற செய்முற சொல்றீங்களா
ஆ சரி சரிங்க தோழி நா பாத்தீங்கனா கிரீன் கிரேவி அந்த மாதிரி வைப்பந்தோழி அது எனக்கு ரொம்ப பிடிக் கும் எங்க கணவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதி வைப்பே அது எப்டின்னா ஆ இப்ப நீங்க ஒரு ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்ச மீடியம் ஜாரு இல்ல பெரிய ஜாறு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஒரு அரக்கறி அரை கிலோ எடுக்குறோ அப்டின்னா அதுக்கு ஒரு ரெண்டு வெங்காய ரெண்டு குட்டி தக்காளி அப்புறமா ஒரு மூனு பச்ச மொளகா கொஞ்ச கருவேப்பில கொஞ்ச கொத்தமல்லி சரிங்களா அதுல கொஞ்ச ஒரு பூண்டு அப்டியே உரிச்சு ஒரு பூண்டு சேத்துக்கணு அப்புறமா அதுல மெழுகு இல்லையா அது கொஞ் ச நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்ச மெழுகும் சேத்துக்கணு ஆல்ரெடி நம்ம பச்ச மொளகா மூன் போட்ருக்கோ அதுக்கு ஏத்தா மாதிரி நீ மெளகு கொஞ்ச போடணு போடும்போது அது ஒரு நல்லா ஒரு டேஸ்ட்டா இருக்கும் தோழி
ம் சரிங்க தோழி
இதெல்லா ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரச்சிக்கணு தோழி அப்புறமா ஒரு சைட்ல என்ன பண்ணணு ஆ ஒரு குக்கர்ல எடுத்து கொஞ்சொ ஒரு அம்பது கிராம் அளவுக்கு எண்ண சேத்துக்கோங்க
ம் சரிங்க தோழி
அதுக்கப்புறமா அந்த எண்ண கொஞ்ச சூடானதும் ஆ பட்ட கிராம்பு போட்டுட்டு அப்புறமா கொஞ்ச ஒரு குட்டி ஆனியனு கொஞ்ச எடுத்து நீங்க எனக்கு கட் பண்ணி அந்த எண்ணயில போடுங்க தோழி
ம் அது வந்து தாளிக்கிறதுக்காக யா
ஆமா ஆமாமா அதுவே னுன்னா நம்ம பண்ணலா இல்லன்னா அப்டியே கூட நம்ம அந்த எண்ணெய்ல போட்டுட்டு பட்ட கிராம்பு எல்லா போட்டுட்டு நம்ம அப்ப கரச்சி வச்சிருக்கோல்லையா பேஸ்ட்டு அதுவே டேரெக்டா கூட நம்ம எண்ணெல போட்டுருலா ஆனா இந்த வெங்காய வதக் க்கி செய்யும் போது இன்னு கொஞ்ச நல்லா இருக்கு அப்டின்ட்டு அதனால இந்த மாதிரி பண்ணுவே
சரிங்க தோழி இப்ப அந்த கறி வந்து நீங்க அவிச்சு விசில் போட்டு போடுவீங்ளா
இல்ல இல்ல இதுக்கு மேலதா விசில் போடுவோ இந்த மசாலா இப்ப ரெடி இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோ இல்லையா தோழி நம்ம என்ன பண்றோ எண்ண சூடானது நம்ம இந்த பட்ட கிராம்ப போட்ட உடனே இந்த மசாலா போட்டுடன்னு தோழி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணு நம்மளுக்கு தேவ அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சோ மஞ்சத்தூள் போட்டு அத நல்லா வதக்கிட்டு ஆ அதுல நம்ம கழுவி வச்சிருக்குறோ இல்லையா மட்டன்னு அதுவு இதுல சேத்துக்கணு தோழி மசாலால சேத்திட்டு கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ் ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கனு தோழி நம்மளுக்கு இந்த காரோ உப்பெல்லா செக் பண்ணிட்டு ஓகேனா அப்பப்ப ஆ நம்ம மா மொளகா தூள் போட தேவையில்ல இப்போ நம்மளுக்கு கொஞ்சோ இன்னு காரோ தேவ அப்டின்னா கொஞ்சோ மொளைகாத்தூள் சேத்துக்கலா
சரிங்க தோழி
சேத்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அ அதுல என்ன பண்ணுங்க நீங்க ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊத்திருங்க குட்டி கிளாஸ்னா மூணு கிளாஸ்சு பெரிய கிளாஸ்னா ரெண்டு கிளாஸ் ஊத்துங்க சேரிங்களா ஊத்திட்டு குக்கர்ல நல்லா ஒரு ஆறு விசில் விட்டுடுங்க தோழி இப்போ நீம்ங்க கோரிக்கா கோழி ச்சி சாரி கடையில வாங்குறீங்க கறி அப்டின்னா ஒரு அஞ்சு விசில் இல்ல ஆறு விசில்லயே நல்லா அது வேக் வேகிரு இப்போ நீங்க இப்போ நாங்க பாத்தீங்கன்னா இப்ப பக்ரீட் டைம்ல பெரிய பெரிய ஆட்டா வெட்டணோ இல்லையா அந்த ஆட்டு சீக்கிரமா வேகாது
செரிங்க தோழி
அதனால நம் ம ஒரு எட்டு விசில் அந்த மாரி விடுவோ எட்டு விசில் பத்து விசில் கூட விடுவோ அப்போதா அது நல்லா நா சாப்டும் போது சூப்பராருக்கு சரிங்களா அது விசில் விட்டுட்டப் அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு விசில் நீங்க ஆறு விசில் போயிடுச்சு அப்படின்னா அப்புறமா நீங்க குக்கர் ஓபன் பண்ணி அத காத்து போய்ட்டு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணி அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க தோழி அதுல தண்ணி அதிகமா இருந்து ச்சி அப்டின்னா நீங்க ஸ்டவ்ல விட்டு அது கொஞ்சோ சுண்ட விடணு அந்த மசாலாலே அது கொஞ்சோ நல்லா இன்னு கொஞ்சே சமைக்கிற மாரி இருக்கு அதுல கொஞ்சோ எண்ணெ பிரிஞ்சு வர வர வரைக் கு நீங்க அத கொஞ்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தோழி ஸ்டவ்லயே வெச் சு அது சுண்டி வரு வரும்போது நம்ம ஸ்டவ்வ ஆஃப் பண்ணணு தோழி
சேரிங்க தோழி
நம்ம சாப்பாடுக்கு வெச்சு சாப்டும்போது ரொம்பவே நல்லாருக்கு இப்போ நம்ம ரொட்டிக்கி சாப்டுறோ அப்டின்னா கொஞ்சோ கிரேவியாருந்தா அப்டியே விட்டற்னு அது கொஞ்சோ கிரேவியா இருக்கும் போது சாப்டும் போது ரொட்டிக்கு நல்லாருக்கு தோழி
செரிங்க தோழி நானு அத ட்ரை பண்ணி பாக்குறே
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாருக்கு உங்களுக்கு ரொம்பவே புடி க்கு இது
செரிங்க தோழி வேற வேற டிஷ் ஏதாச்சு தெரியுமா இல்ல வேற ஏதாச்சு உங்களுக்கு கு சந்தேகோ அந்த மாரி
வேற நறைய டிஷ் பண்றம்மா இப்போ வேலையே இல்ல தோழி டெய்லி ஒரு சமைக்கணு என்ன சமைக்கணுன்னு யோச்சு யோச்சு இன்னிக்கி இது சமைக்லாமா மதியானத்துக்கு இது சமைக்கலாமா இரவுக்கு இது சமைக்கலாமா இதுதா யோசிக்க வேண்டியதாருக்கு தோழி
ம் ம்
அதுனால இதுக்கு நம்ம இப்ப நம்ம இது வச்சிருக்கல்லயா கிரேவி இந்த மட்டன்லே இதுக்கு நம்ம ரசொ வச்சு சாப்பாடுக்கு சாப்டும் போது சூப்பராருக்கு தோழி
ரசத்துக்கு அந்த கிரேவியுமா
ஆமா ரசத்துக்கு இந்த கிரேவி கொஞ்சோ நல்லா சுண்டி நல்லா இருந்து ச்சுன்னா ஆமா அப்போ நம்ம இந்த ரசத்துக்கு ரசொ வச்சு இந்த கிரேவி தொட்டுக்கற மாதிரி வச்சு சாப்புலா செரிங்ளா இது கொஞ்சோ கிரேவியா வச்சோன்னா ரொட்டிக்கு சாப்ட்டுக்லா
ம் ம்
ம் அப்றம் சொல்லுங்க தோழி நீங்க என்ன சமச்சீங்க காலைல
நா காலைலயே தனியா டிஃபன் செய்றதாருக்குது காலைலயே சாப்பாடு வடிச்சுட்டோ கார கொழம்பு முட்ட பொரியலு மதிய த்துக்கு வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்குதுனு கூழ் காசிருக்காங்க கூழ் குடிக்னு தயிர் வாங்கி வச்சிருக்கோ தயிர் போட்டு எல்லா
சோறு சாப்ட மாட்டீங்களா தோழி
இல்ல இப்ப காலைல சாப்ட்டோ அதா மதியொ சாப்ட வேண்டிய சாப்பாட்ட காலைலயே சாப்ட்டோ மதியத்துக்கு வெயில் வந்தோனே மதியத்துக்கு கூழ் கூழ் ரெடி பண்ணி வச்சிருக்கோ
சேர் சேரி இப்போ நம்ம காலை உ ணவு பாத்தீங்கன்னா தோச இட்லி இந்த மாரி டிஃபன் ஐட்டம் தானே எடுப்போ நீங்க சாப்பாடு எடுத்துருக்கீங்க
தெ தெனயு சாப்புறோல்ல டிஃபன் ஐட்டமா அதனால இன்னிக் கி காலைலியே சாப்பாடு வடிச்சுட்டோ
ஓ சூப்பர் தோழி மொதல்தரவ நா கேக்கறே தோழி நானு ஒரு தரவ ட்ரைப் பண்ணி பாக்குறே இது எப்டி தோழி காலைலயே சாப்பாடு
காலைல கூழ் பசங்க காலைல தூங்கி எழுந்தோனே கூழ் குடிக்கிற்துக்கு இது பண்ணுவாங்க மதியொ வெயில் வந்ததுக்கப்றோ குடுத்துக்கலா அப்டின் சொல் ட்டு வெயிட் பண்ணிருக்கோ எழ்ந்து கால்ல சாதொ சா ட்டாங்க இப்ப மதியத்துக்கு கூழ் கரச்சி அதுல ஆனியன் வெங்காயொ கட் பண்ணி போட்டு ஆ அப்றோ தயிர் வாங்கி வச்சிருக்கே தயிர் போட்டு கருவாடு இல்ல வேற எதாச்சு முட்ட பொடிமாஸ் து அவுங்க என்னென்ன சாப்டுவாங்ளோ அவுங்க என்னன்ன சாப்டுவாங்ளோ அதுக்கேத்த மாரி நாங்க தயார் பண்ணி அஉவங்களுக்கு குடுக்கனு அவுங் குடிப்பாங்க
அது பத் அது இப்ப வெறு நம்ம இந்த கருவாடு வெச்சு வெறு இந்த க ஞ்சி குடிச்சா போதுமா தோழி இப்ப மதியான உணவு அப்றமா பசிக்காதா சீக்ரமா
ஆ பசிச்சா பசங்க திருப்பி வேற எதாச்சு கேப்பாங்கல்ல பசங் கொழந்தைங்க அது எவ்ளோ சாப்ட போறாங்க கொஞ்சொ ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் குடி ப்பாங்க ரெண்டு டம்ளர் குடிப்பாங்க அவ்ளோதா அதுக்கு மேல எங்க குடிக்கப் போறாங்க அது ஆ அவுங்களுக் தேவை அப்போ அவுங்களுக்கு என்ன கேக்குறாங்ளோ அதுக்கேத்த மாரி நம்ம தயார் பண்ணி குடுக்க வேண்டிதா
ம்
வெயிலு அதிகமா ரொம்ப அதிகமா இருக்கறதுனால ஒன்னும் முடியில ஒடம்பு அதுனால செரி நீர் மோர் மாரி குடிக்கலா அப்டின்றது அதுனால தா இது தயார் பண்ணி வெச்சிருக்கோ
கருவாடு வெச்சு சாப்புடும்போது ரொம்பவே சுவையா இருக்கு தோழி நானு அது சாப்ட்டுருக்கே மொதல்ல எங்க வீட்டு சைட்ல இந்த கோவில் திருவிழா மாதிரி இல்ல எதாவ் து உ எதாவ்து பண்ணும் போது ஃபங்க்ஷனு அப்ப என்னா பண்ணுவாங்க இந்த கூழு எல்லா குடுப்பாங்க அப்பறமா அந்த கருவாடு எ அய அப்பறமா மொளகா அந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லா குடுப் பாங்க கூட நானு சாப்ட்ருக்கே தோழி ரொம்பவே நல்லாருக்கு அந்த டேஸ்ட்டு
ஆமாங்க தோழி அது நல்லாவேதா இருக்கு ஒடம்புக்கு எல்த்திதா அது நம்ம எல்த்தியான உணவு இப்பயே நம்ம வந்து கொழந்தைங்களுக் வந்து நம்ப பாரம்பரியமான உணவு வந்து நம்ப இப்பத்துலிர்ந்தே அவ்ங்களுக்கு சொல்லி குடுத்தாதா அவ்ங்க பெரியவங்க ஆனது க்கப்றோ அத இது பண்ணுவாங்க மெய்ன்டென் பண்ணுவாங்க இல்ல அப் இப்ப சாப்டாத்து போ அப்ப போய்ட்டு புதுசா நம்ம குடுத்தா பெரியவ்ங்க அவ்ங்க ஆவட்டு அதுக்கப்றோ குடுக்கலான்னா அது அவ்ங்களுக் செட் ஆவாதுருக்கலா சின்னதுலே கொஞ்ச கொஞ்ச குடுத் து பழகம் பண்ணீட்டாதா அதுக்கப்றோ அந்த இது கரெக்ட்டா இருக்கு தோழி
சூப்பர் சூப்பர் நீங்க சரியாக சொன்னீங்க தோழி ஏனா நம்ம இப்போ பழ க்கறதுதா போயி போயி அப்பறமா அவ்ங்க பெரிய ஆகும் போது
ஆமா அதுனாலதா வந்து நம்ம இப்போ கொழந்தைலே வந்து ஒரு கொழந்தைங்களுக்கு நம்ப குடுக்றோன்னா நம்ப என்னென்ன உட்டு என்னென்ன உணவு குடுக்க போறமோ அந்தந்த உட்டு அந்த உணவுக்கு நம்ப ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்லே குடுத்துர்றோ ஆறு மாஸ்த்துக்கு முன்னாடியே அந்த கொழந்தைங்களுக்கு கெவுரு அதா கெ கெவுரு கஞ்சி அப்டினு ஒன்னு ஒரு மாவு போட்டு பெசஞ்சு அதுல தண்ணி ஊத்து அதுல வந்து லிக்யூடு ஆக்கி அப்பயே நம்ப குடுத்து பழகீர்றோ அதனாலே இப்ப குடிக்கிறதுக்கு ஒன்னு பிரச்சன இருக்காது தோழி நம்பளுக்கு குடித்த நேரம் முடி ந்து விட்டது போல திரும்பவ் தொடர்ந்து பேசலாம் தோழி திரும்பவ் தொடர்ந்து பேசலாம் தோ ம் மகிழ்ச்சி தோழி ம் வணக்கம் தோழி